வணக்கம் சகோதரரே இப்ப நான் நம்ம என்ன பத்தி பேச போறோ அப்படின்னா இப்போ இளம் தலைமுறையினர் ஆகட்டு பெரியவங்கள ஆகட்டு சின்னவங்க எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சன முடி பராமரிப்பு முடி உதிர்வு இதை பத்தி இப்ப நம்ம பேச போறோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சகோதரரே வணக்கம் சொல்றது உம்
ஒரு முன்பெல்லாம் வயதான பிறகுதான்
அ
பிரச்சனைகள் வந்து வந்தன மக்களுக்கு முடி அதிகமாக உள்ள
ஆமாம் நீங்க சொல்றது
இது பல காரணங்கள் உள்ளது சகோதரி முதலில் உணவு பழக்கம் இன்றைய தலைமுறையினர் வீட்டு சப்பாட்டை விட பீஸா பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி உணவுகளை அதிகம் விரும்புகின்றார்கள் இதனால் உடலுக்குத் தேவையான சத்துக்கள் எதுவும் கிடைப்பதில்லை
உண்மைதான் நீங்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கு குறிப்பாக புரதச்சத்து இரும்புச்சத்து வைட்டமின் இந்த மாதிரி சத்து
முட்டை பழம் இந்த மாதிரி உணவுகள நம்ம டெய்லி தினமும் நம் சாப் பிடற உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்
ஆமா சகோதரி உணவுடன் சேர்த்து தண்ணீரும் மிக முக்கியம் பலர் ஒரு நாளைக்குத் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதில்லை ஆனாலும் உடல் முழுவதும் ஓ உடலும் தலை முடியும் வறண்டு போகிறது
சரிதான் முடி பராமறையில எண்ணெய் தேய்ப்பதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு
எண்ணெய் தேய்ப்பது மிகவும் நல்ல பழக்கம்தான் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை முடி வேர்களுக்கு ஊட்டச்சத்து தருகின்றன ஆனால் சிலர் தினமும் எண்ணெய் வைத்தால் முடி கொட்டும் என்று தவறாக நினைக்கின்றார்கள்
நானு அப்படித்தான் நினைச்சட்டு இருந்தேன் தினமும் நம்ம தலையில எண்ணெய் தேய்ச்சா நம்ம தலையில பொடுகு சேர்ந்துரும் அதனால நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் முடி அப்படி நானும் நினைத்து கொண்டுதான் இருந்தேன் ஆனால் அது இல்லை என்பது இப்ப கொஞ்சம் தெளிவா தெரியுது சரியான அளவுல நம்ம எண்ணெய் பயன்படுத்தினால் முடி ஆரோக்கியமாக இருக்கு அதே நேரத்துல அதிக எண்ணெய் வைத்து பல நாட்கள் நம்ம கழுவாம இருக்கறதும் நல்லது இல்ல
ஆம் சரியாக சொன்னீர்கள் தலைமுடியை சுத்தமாக வைத்திருப்பதும் அவசியம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை தலைமுடியை நன்றாக கழுவ வேண்டும்
ஹம் சில சரிதான் சகோதரா சிலர் அப்படித்தான் பண்றாங்க ஆஹ் தினமும் தலைக்கு ஷாம்பூ போட்டு குளிக்கிறார்கள் சிலர் இல்லை என்றால் தினமும் எண்ணெய் தேய்த்து அப்படியே எண்ணெய் தலையுடன் இருக்கிறார்கள் இந்த இரண்டுமே நம்ம முடிக்கு சரி வராது சிலர் தினமும் ஷாம்பு பயன்படுத்துறாங்க அது சரியா
தினமும் சாம்பு பயன்படுத்துவது எல்லாருக்கும் பொருந்தாத ஒன்று ஏன் என்றால் அதில் அதிக ரசாயன பயணங்கள் உள்ள உள்ளது சாம்புகளை பயன்படுத்தினால் முடி உலர்ந்து போகலாம்
அப்படின்னா நம்ம இயற்கை முறையை பத்தி பேசலாமா
நிச்சயமாக நாம் அப்படி பேசலாம் நம் முன்னோர்கள் செம்பருத்தி வெந்தயம் கற்றாலை கருவைப்பிழை இது மாதிரி அனைத்தையும் பயன்படுத்தி முடியை பராமரித்தார்கள்
செம்பருத்தி பூ மு முடி வளர்ச்சிக்கு உதவும்னு கேள்விப்பட்டிருக்கே அது பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா
ஆம் செம்பர் திப் பூவும் இலைகளும் முடிவேர்களை வலுப்படுத்துகின்றன அதேபோல் கற்றாலை முடியை மென்மையாக வைத்திருக்க உதவுகிறது
வெந்தயத்தின் பயன் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவும் மிகவும் உதவியானதுன் சொல்றாங்க
வெந்தயம் பொடுகை குறைக்க உதவுகிறது மேலும் முடி உடைவதையும் குறைக்கின்றது
இப்போ இளநறை பிரச்சனைய அதிகரிக்க இது ரொம்ப என்ன காரணம் இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க
இதற்கு காரணம் மன அழுத்தம் தூக்கமின்மை மரபியல் காரணங்கள் மற்றும் உணவு குறைபாடுகள் இதெல்லாம் இளநிறை ஏற்படுவதற்குக் காரணமாக இருக்கும்
மன அழுத்தம் பத்தி சொன்னீங்க அது எப்படி முடிய பாதிக்குதுன்னு கொஞ்ச நீங்க விளக் விரிவா சொல்ல முடிமா
சொல்கிறேன் ஒருவர் அதிகமான அழுத்தத்தில் இருந்தால் உடலில் ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் முடி உதிர்வு அதிகரிக்கலாம்
மன அழு த்தம் அப்படின்னா அதுக்கு நம்ம மாற்றா தினமும் யோகா அல்லது தியானம் செய்வது இந்த மாதிரி செய்றது நல்லதா
மிகவும் நல்லது யோ கா தியானம் நடைப்பயிற்சி போன்றவற்றை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன அதனால் நாம் அனைவரும் யோகா தியானம் நடைபயிற்சி இதை போன்றவற்றை மேற்கொள்ளலாம்
யோகா தியானம் நடைப் பயிற்சி இதெல்லா ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்றீங்க அப்ப தூக்கம் பத்தியு நம்ம பேசணுல்ல அப்ப இது அது பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆம் கண்டிப்பா பேஸ்லாம் தெனமு கொறஞ்சது ஏழு முதல் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும் இரவு முழுவதும் மொபைல் பயன்படுத்துவது முடி ஆரோக்கியத்தை பாதிக்கும்
சரி தா இன்றைய இளைஞர்கள் ஹேர் ஸ்டெல்லிங் கருவிகள அதிகமா பயன்படுத்தறாங்க அதனால் பாதிப்பு இருக்குதா
ஆமாம் பாதிப்பு இருக் கிறது ஹேர் ட்ரையர் ஸ்ட்ரைட்டனர் கலர்ஸ் போன்றவற்றையும் வெப்பம் முடியை பலவீனப்படுத்தும்
அப்படின்னா இயற் கையா முடிய பராமரிப்பது சிறந்ததுன்னு சொல்லலாமா
ஆம் இயற்கையாகத்தான் நாம் முடியை பராமரிக்க வேண்டும் இயற்கை முறைகள் நீண்ட காலத்திற்கு நல்ல பலனை தரும்
எல்லாமே சரி தா முடி உதிர்வை தடுக்க இன்னு நம்ம என்ன செய்யலா
சீரான உணவு உடற்பயிற்சி போதுமான தண்ணீர் நல்ல தூக்கம் சுத்தமான தலைமுடி ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் இதையெல்லாம் கடைபிடித்தோம்னா முடி உதிர்வை நம்ம தடுக்கலாம்
சிலர் விளம்பரங்கள பாத்து எந்த பொருளயு வாங்கி பயன்படுத்தறாங்கல்ல அத பத்தி நீங்க என்ன நெனைக்கறீங்க
அது ஒரு தவறான முறை ஒவ்வொருவரின் தலைமுடி ஒவ்வொரு தன்மையாக இருக்கும் அதனால் அவங்க தேவைக்கேற்ப பொருள்களை தேர்வு செய்து வாங்கி அதை பயன்படுத்த வேண்டும்
அப் படினு சொல்றோ சரி தா அப்ப நம்ம பெரியவங்களாகி கஷ்டப்படறத விட கொழந்தைங்களாக இருக்கும் போது கொழந்தைங்களோட முடி பராமரிப்புலருந்து பெற்றோர் கவனம் செலுத்தினா அது சரியா இருக்குமா
நிச்சயமாக கொழந்தைகளுக் கு சத்தான உணவு கொடுப்பதும் தலைமுடியை சுத்தமாக வைத்திருப்பதும் மிக மிக மிக அவசியமான ஒன்று
பெண்களுக்கு நீளமான முடி பராமரிக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றாங்கள அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆம் ஆனால் சரியான பராமரிப்பு இருந்தால் நீளமான முடியையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும்
ஆண்களோட முடி பராமரிப்புல கவனம் செலுத்தணுமா
கண்டிப்பாக முடி போராமாரி என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல அது ஆண்களுக்கும் சக அளவு கவனம் செலுத்த வேண்டும்
அப்போ இன்னைக்கு நம்ம பேசின இந்த உரையாடல்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்
முடி பராமரிப்பு என்பது வெறும் அழகுக்கான ஒன்று அல்ல இது உடல் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கம் தூக்கம் மனநிலை மற்றும் வாழ்க்கை முறையுடன் தொடர்புடையது என்பதைக் கற்றுக்கொண்டோம்
மிக அருமை அனைவரும் அதாவது நம்ம எல்லாரும் நம்ம தலைமுடிய ஆரோக்கியமா பராமரிச்சு நல்ல வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழணும் சரிதானே சகோதரரே
ஆம் சகோதரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்தால் ஆரோக்கியமான முடியும் கிடைக்கும்
நன்றி சகோதரரே
நன்றி சகோதரி வணக்கம்